இ வணக்கம் ஸ்
கம் தோழி
சகோதரி ஆ காலை வணக்கம் சகோதரி நல்லா இருக்கீங்களா
காலை வணக்
நல்லா இருக்கீங்களா சகோதரி நானு நல்லா இருக்கே சகோதரி உங்க வீட்ல எல்லாரு நல்லா ருக்
ஆ சாப்டே சகோதரி
அ இல்ல சகோதரி உங்க வீட்ல எல்லாரு நல்லா ருக்கா சேரிங்க சகோதரி
எல்லாரு நல்லா இருக்கா
ஆ சேரிங்க சகோதரி ஆ கேக்குது நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சோ ஸ்லோவா கேக்குற மாரி இருக்கு சகோதரி ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா நா பேசுறது
அ தெளிவா கேக்
ஆ கேக்குதுங் சகோதரி ஆ சொல்லுங்க சகோதரி
இப்ப வந்து நம்போ ஒரு தலைப்ப பத்தி பேசலாங்களா நம்மளுடைய பெண்களுக்கு வீட்ல டிவி ன்றது பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க வீட்ல இருந்து பெண்கள் வந்து வீட்ல வேல செஞ்சு முடிச்சுட்டு கேக்குதுங்களா
ஆ ஆ கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
வேன பெண்கள் வீட்ல வே வேலயல்ல வீட் வீட்டு வேலையெல்லா முடிச்சுட்டு ஏதோ ஒரு கை தொழில் பண்ணா அவுங்களுக்கு வ வருமானோ வர்றத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
என்ன பொறுத்த வரைக்கு சகோதரி பெண்கள் வந்து கண்டிப்பா ஒரு கைத்தொழில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது சகோதரி அவுங்க வாழ்க்கைக்கே
கண்டிப்பா
அவுங்க அந்த தொழில் வந்து சகோதரி எ எளி எளிமையாவு இருக்கலா ரொம்ப பெருசாவு இருக்கலா வேலைக்கு வெளிய வேலைக்கு போய் பண்றதாவு இருக்கலா வீட்டுக்குள்ள இருந்து பண் றதாவு இருக்கலா சகோதரி ஆனா வந்து அப்டி பண்றது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ஆதோரா ஆதரவா இருக்கு அவுங்களுக்கு வந்துட் யாரிமே வந்து நம்ம எதிர்பார்க் இன்னொருத்தவுங்க கைய வந்து எதிர்பார்க்ணுன் அவசிய இல்ல சகோதிரி இப்ப நம்ம கையில இருந்தாதா நம க்குங்கிற மாரி சகோதரி ஏதாவது நம் நம்ம நம்ம பண்ணனம்னு பின்னாடி நமக்கு ஒரு பேர் நம்ம இப்ப கணவர் சம்பாரிக்கிறது வந்து வீட்டு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலா நம்ம தன்யா சம்பாரிச்சம்னா அத வந்து ஒரு எஃப்டி ஓ பேங்க்ல ஒரு சேவிங்ஸ் மாரி பண்லா கோல்டு சேவிங்ஸ்ல பண்ண பண்ணலா இப்ப போஸ்ட் ஆஃபிஸ்ல நம்ம போட்டு வைக்லா ஒரு ஐந்நூறோ ஆயிரமோ மாச மாச போட்டு வச்சோம்னா அது ஒரு பின்னாடி ஒரு அமௌண்டா நமக்கு வருங்ளா
ஒரு சேமிப்பு இதா இருக்கு ஒரு பழக்கமாவு இருக்கு ஆமா அது வந்து நம்ளோடைய எல்லா இதுக்குமே தேவைகளுக்குமே சின்ன சின்ன தேவைகளுக்கு அத நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலா
கண்டிப்பா சவரி இப்ப இருக்க காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்த வீட்டுக்கு வந்து ஒரு த்தர் வேலைக்கு போன தா அந்த காலத்துல குடும்பத்த ஓட்டலா அதுவே வந்து போதுமான அளவுக்கு நமக்கு இருந்திச்சி ஒருத்தர் வேலைக்கி போனாலே ஆனா இப்ப இருக் க காலகட்டத்தல சகோதரி வீட்ல வந்து ஒரு ரெண்டு பேர் போனா கூட வந்து செலவு வந்து சரிப்ப சரி பண்ண முடில
ஆமா நம்ம இழுத்து புடிச்சு வெச்சாலு அத வந்து நம்ம கைய விட்டு ஜாஸ்தி தா ச அதிகமாதா செலவாகுது தவர அ அது வந்து குறைவா செலவாகறது இல்ல
ஆமா சகோதிரி அந்த காலத்துல்லா பாத்தீங்ன்னா வந்துட்டு விலவாசிங்கிறது வந்து அந்த அளவுக்கு கெடையாது மக்கள் வந்து அந்த அளவுக் கு வந்து நாட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஆடம்பரமாவு செலவு பண்ண மாட்டாங்க தீபாவளி பொங்கலு அப்டிங்கும் போது மட்டுதா அவுங்க வீட்ல இட்லி தோசங்கிறதே அவுங்க சாப்புடுவாங்க அதிகோ ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்னா எல்லாமே டெய்லியுமே வித விதமா சமைக்கணு அந்த காலத்துல்லா வந்துட்டு ஒரு பொ அந்த காலத்துல பொரியல் பொரியல் ரசோ சாம்பார் வக்கிறதே வந்து எப்பயா து ஒரு நாள தா இருக்கு இந்த விரத சாப்பாடு சாமி கும்புற டைம்ல தா நீங்க சொல்ற மாரி சாப்பாடு கொழம்பு ரசோ
என்னங்க இட்லியே வந்து இட்லியே வந்து அந்த மாரிதா நம்ம எதிர்பாத்திருப்போ பண்டிக நாள்ல தாங்க இட் இட்லியே செய்வாங்க
கண்டிப்பா ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல பாருங்க டெய்லியு ஒரு பொரியல் வித விதமா செய்யணு அதுவு பிள்ளைங்களுக்ககெல்லா பாத்தீங்னா வச்சுக்கோங்க ஒரு இட்லி இட்லி தோச நீங்க குடுத் தீங்க வச்சிகோங் இது என்ன இட்லி தோசியா எப்ப பாத்தலு இதையே யாம செய்ற உனக்கு வேற உணவே தெரியாத அப்டிங்கிற அளக்கு சொல்றாங்க அவுங்ளுக்கு யூடியூப்ல வர மாரி சகோதிரி விதவிதமா சமைக்கணுன் சொல்றாங்க அதுல நாங்க ஃபாஸ் ஃபுட்டு அதிக ஃபேமஸ்ஸு பாஸ்தா நூடுல்ஸ்சு இந்த எக்ரைஸ்சு சிக்கன்ரைஸ்சு
வகைகள் வந்து நறைய புள்ளைங்க வந்து விரும்புறாங்க இப்
ஆமா சகோதிரி அதே மாரிதா சகோதரி இப்ப இத விதமா சமைக்கிறாங்க அப்படிங்கும் போது நமக்கு அதோட அதோட நமக்கு பொருளோட அளவு எல்லாமே நம்ம அதிக வாங்குர்றமாருக்கு மல்லிக சாமாவே பாருங்க அப்பெல்லா நம்ம ஒரு மாஸ்த்துக்கு வாங்க நம்ம வந்து ஒரு கிலோ வாங்குனா கூட ஒரு மாசவரைக்கு நம வச்சு ஓ ட்டிர்லா ஆனா இப்பெல்லா பா த்திங்னா மாசத்துக்கு ரெண்டு கிலோ ரெண்டு பேர் இருக்கிற வீட்டுக்கே மாசத்துக்கு ரெண்டு வார் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவ டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போறதா இருக்கு சகோதிரி அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு நமக்கான தேவையு அதிகமா இருக்கு நம்ம அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம சாப்புன்ணு இதெல்லா சாப் இப்ப வந்து உடல் நலத்துக்கு நம்ம பாக்குற மார் இருக் அப்பலா உடல் நடத்தலா அந்த காலத்துல கம்பு கேழ்வரகு சோலோ அதெல்லா சாப் தங்க ரொம்ப வந்து சிறுதானிய உணவு வந்து சிறுதானிய உணவு வந்து அத சாப்ட்டாலே போது ஓ நிக் ஆமா சகோதரி இப்ப பாத்தீங்கன்னா அத தவர மத்த வகை கீர காய்கறி ஆ அது ஒண்ணு வாங்க போனா நம நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ்டோரு ஸ்டோரு ஒரு பத்து பொருள்லா எழுதி வச்சுட்டு போவே சகோதரி நானு இத மட்டு வாங்குனா போது வேற வாங்கு இவன வீட்ல எல்லா இருக்குன்னுவெ ஆனா வீட்ல இருக்கிற மாரி வேற பிளேவர்ல இருக் கு அத போய் வாங்கிட்டு வருவே நம்ம நெனக்கிறது வந்து டிபார்ட்மெண்ஸ் ஸ்டோருக்கு போனாலே நமக்கு டபுளா தா செலவாகு
நீங்க வேற நான் நூறு ரூவா எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு விஷ்யோ நெனச்சிட்டு போனா அது ரெண்டே விஷ்யதா வாங்க முடியு நூறு ரூபாய்க்கி மூணாவது விஷ்யோ வாரம் ம்மாள்ளிநது அது அத விட நூறு ரூபாய் விட அதிகமா தா இருக்கு அப்போ வந்து இந்த இந்த காலகட்டத்துக்கு வந்து நம்போ சேவிங்ன்றது ரொம்ப முக்கியோ அது வந்து நம்ப கணவர் குடுக்குற பணத்துல வந்து நம்ம மீதி பண்ணணும்னா சத்தியமா முடியாது அதுக்கு நம்ப ஒரு சிறு தொழிலோ எதோ ஒண்ணு நம்ம வீட்டுக்குள்ளயோ எனக்கும் ஒரு அதிகமா போ தெ அறிமுகமா இல்ல அதிகமா அவசியமானது வந்து தையல் தொழிலுன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஒரு பிளவுஸ தக்க போணு ஆ தெரியுங்க தெரியு தெரியு தெரியு
அப்டி என்ன சித்தி உங்களுக்கு அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்
அத் தெரியும்னா நான் வந்து இப் இப்ப ப்ளவுஸ் எல்லா ரொம்போ தெக்க எல்லா போ இது பண்ல என்ன கிளாஸு கத்துக்கிட்டே ஆனாலு அதுல ரொம்ப பயமாருக்கு அடுத்தவங்களுக்கு தெச்சு குடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெச்சு குடுக்கறது ரொம்ப பயமாருக்கு அத்னால தெக்கிறதுக்குமே இந்த யோசிக்குவே உம்
என்ன பண்ணீங்கன்னா ஒரு டெமோ பாத்துக்கணு பக்கத்து வீட்டுக்காரங்க சும்மா ஒங்க ரிலேட்டிவே வந்து ஒரு ப்ளவுஸ் குடுக்க சொல்லுங்க இப்பெல்லா பாருங்க சகோதரி இப்பெல்லாம் பண்ணிங்க இப்பல்லா யாருமே வந்து சாதார்ண ப்ளவுஸ் போடவே மாட்டீக்கிறாங்க அப்பெல்லா என்ன பண்ணுவாங்க ஏ அம்மாலா வந்து சொல்லுவாங்க வெல யாரு கம்மியா தெக்கிறாங்களோ அவுங்ககிட்ட குடுப்பேண்டி அவுங்க எப்டி தச்சாலு ஓரளவு அட்ஜஸ் பண்ணி போட்டுப்பா ஆனா இப் பருக்குற இப்ப இருக்குற யாரு இப்ப இருக்கிற நாப்பது வயசு லேடியாருகட்டு இருவது வயசு பிள்ளைங்களாகனகட்டு ஃபிட்டா தா போட ஆசைப்படுறாங்களே தவிர யாரு நல்லா தெக்கிறாங்க வெல வந்து கூடுதலாருந்தாலு பரவால்ல நமக்கு துணி நல்லா தெக்கணு துணி துணிய வந்து நீட் டாருக்கணு அப்புடிங்கறாங்க அதுவும் பாருங்க இப்பெல்லா பிளைன் டிசி பிளைன் பிளைனா இருக்றத யாருமே விரும்ப மாட் டிங்கிறாங்க ஃபுல்லா வந்து ஆரி ஒர்க்கு எல்லாமே அந்த அளவுக்கு தா சகோதரி விரும்புறாங்க
உண்ம உண்ம அதுதாங்க
ஆன நீங்க கம்னு தையல் மிஷின் இருந்தா நீ வீட்லயே நிறியா யுடியூப் பாத்து நிறையா லெர்ன் பண்ணிட்டு நீங்க நெறைய தக்கலால சகோதரி மத்தவங்க தச்சு ஒரு ப்ளவுஸ் கேப் பாருங்க எரநூறு ரூபா எரநூத்தி அம்பது அது லைனிங் வச்சச்சிங்னா முன்னூறு ரூவா சகோதரி
கண்டிப்பா
னிங் இல்லாம் அதும் பாருங்க சார் நா வந்து லைனிங் துணியு. எடுத்து குடுப்பே லைனிங் துணியுனு நா எடுத்துக்குடுத்து தைய கூலியோட சேத்து முன்னூத்தம்பது ருபா எவ்ளோ சகோதரி
இங்க வந்து நானூத்தி ஐம்பது ரூவா தைய குழி மட்டும்
த துணி லைனிங் துணி நீங்களே எடுத்து குடுப்பீங்களா
லைனிங் துணி குடுத்தா நானூறு ருபா நீங்க பைப்பிங் வச்சீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபா ஒரு ஒருக் கை பைப்பிங் வச்சிங்கன்னா ஐநூறு ரூபா கழுத்துக்கு ப அப்டி கழுத்துக்கும் கைக்கும் சேத்து வச்சீங்கன்னா ஐநூறு ரூபா இல்லன்னா அம்பது ரூபா
ஆமா சகோதரி நான் ஒரு ப்ளவுஸ் சகோதரி காலேஜ் காலேஜ் டைம்ல பங்க்ஷனுக்காக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தச்சே சகோதரி அப்பயே வந்துட்டு சகோதரி ஒரு ஒண்ணுமே பின்னாடி வந்து நாட்டு வச்சு சகோதரி கீழே வந்து சாரிகி வந்து ஃபால்ஸ் வச்சாங்க கைல வந்துட்டு நீங்க சொன்ன மாரி வந்து பைப்பிங் மட்டும்தான் வச் சங்க அந்த நாட்டு நாட்டுல வந்து வெறும் கயிறா கயிறர் வேணு டிசைன் வேணுமானு கேட்டங்க நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் காலேஜ் பங்க்ஷனுக்கு கட்டுற கொஞ்ச கிராண்டா வந்து பின்னாடி வந்து கிறிஸ்டல்ல மணி மாரி வச்சு க்கலா அப்பறம் பிளவுஸ் எத்தில வந்து ஸ்டோன் இருக்குல சகோதரி கல்லு மாரி இருக்குல்ல அதை வந்து அந்த லேயர் அந்த லேஸ வந்து வாங்கி ஸ்டோன் வச்சு அவங்களே பண்ணி குடுத்தறேன் அப்டின்னு சொன்னாங்க இந்த மூணு மருந் இந்த பின்னாடி நாட்டு இந்த கந்த இந்த எஞ்சில வந்துட்டு ஸ்டோன் தான் சகோதரி ஒட்ன இதுக்கு பிளவுஸ் ஓட ரேட்டு பாத்திங்னா எட்நூத்திஐம்பதுரூபா போட்டுருந்தாங்க எனக்கே வந்து ஷாக்கிங் சகோதரி இந்த அளவுக் க்கா வந்துட்டு விலைவாசி ஏறி போச்சு அப்டிங்கிற மாரி ஆய் பேச்சி
அது என்னன்னா நம்மோ பெண்கள் வந்து அந்த அ வ வ வ அழகு ஆடம்பரத்துல வந்து அதிக கவனம் செலுத்துறதுனால ம் தையல்காரங்களுக்குஎல்லாம் இது வந்து ஒரு தெ என்னன்னா ஆ ரொம்ப இத அமௌண்ட் பணம்ல்லாம் நிறைய கிடைக்குது இதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அவுங்களுக்கும் அ பை வ என்ன சொல்றது உழைப்பின் ஊதியம் அதிகமா கிடைக்கிறதுனால அது வந்து ஆ சேரி ஓ அவுங்களும் செய்யலாம் அப்டின்ற மாரி
ஆமா சகோதிரி இப்பயுமே சகோதரி நறைய பேர் வந்து காட்டன் சாரிக்ல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளா வந்து ப்ளவுஸ் வந்து எந்த டிசைனும் வைக்காமலு ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணாம போடுறாங்க ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள்யே பாத்தீங்கன்னா கையில வந்து இந்த ப கை வைக்கிற மாரி கை தூக்கற மாரி வைக்கிறது அதுலே வந்து எவ்ளோவு டிசைன் வந்தச்சு தெர்ல அந்த மாரி வந்து மக்கள் வந்து இப்ப விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஆரி ஒர்க் இந்த ஸ்டோன் வைக்கிறது இல்லாம இருந்தாலுமே சிம் சிம்பிள் அண்டு நீட்டா இருக்கிற மாரி அந்த மாரி டிசைன் அதிகமாக இருக்குன்னு மக்கள் வந்து அந்த மாரிதான் எனக்கு டிசைன் வேணும் எவ்ளோ காசு எவ்ளோ காசு குடுத்து காசு குடுத்து தைக்கிறவங்களும் இருக்காங்க சகோதரி காசு இல்லாதவங்களுமே வந்து நீட்டா வேணுங்கு றதுக்காக நல்லா வந்து தச்சு குடுங்க ஏன்னா வந்து அதோட ஆர்வங்கிறது வந்து மக் மக்கள் கிட்ட அதிகமாயிருச்சு ஏனா வந்து அவங்களே நம்ம யோசிக்கனு ஒரு நாள்புல்லா ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு எப்டியு அவங்களுக்கு குறைந்ததும் வந்துட்டு உடனே இந்த ஒரு ஒரு பிளவுஸ் மட்டும் தைக்கிற மாரி இருந்த எப்டியு ரெண்டு நாள் ஆகும் அந்த கொக்கி கட்றது கரெக்டா வந்து மிஷின்ல உட்காந்து உட்காட்ந்து பாதி பேத்துக்கு பேக் பெயின் முதுகு வலி எல்லாமே வந்து சகோதரி ஆனா நமக்கு ஈசி வெட்டியா இருக்கோ நம்ம சொல்லுவோ வாயில வந்துட்டு அவ்ங்க என்ன தச்சு தானே கொடுக்கனு என்ன ஒரு பிளவுஸ்கு போய் இவ்ளோ காசு ப நாங்க நம்ம மனசுல நெனப்போ கண்டிப்பா தவற ஆனா அவங்களோட வலி அவங்க அவங்க அவங்க அவங்களோட தொழில்ல எவ்வளலவு கஷ்ட்டோ இருக்குன்னு அவங்களுக்கு மட்டுதா தெரியு சகோரி
உண்ம உண்ம அதுதா உண்ம அதுதா
ஆனா என்ன பொறுத்த வரைக்கு சகோதரி ஏதாவது ஒரு தொழில வந்து நம்ம கத்துக்குணும் கத்துக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது சகோதிரி ஆனா வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆதாயமா இருக்கு
நமக்கான நேரம் முடிந்தது தோழி அடுத் அடுத்த சந்திப்புல ச அழைக்கற நன்றி நன்றிங்க